கேக்குதுங்ளா
கேக்குது
ம் ஸ்டேட்டஸ்லாம் பயங்கரமா இருக்குது மூணாவ்து ஸ்டேட்டஸு
எப்டி
அதுல்ல பர்த்டே ஸ்டேஸஸ் மூணாவ்து ஸ்டேட்டஸ்ல்லா பயங்கரமா இருக்கேன்ன
அப்டியா பயங்கரமா இருக்கா
இப்போ தா பாத்தே ஒரு ரெண்டு செகண்டா பாத்தே
ஓ ஓ சாங்க் போட்ருக்கேன்ல அத சொல்றீங்ளா
ஆ
ஆமா ஆமா
செரி செரி
இன்னு நறைய போடுவே இந்த வாட்டி ரொம்ப கம்மி எதுமே எடிட் பண்ணல ஒன்னுமே பண்ணல
ம் ம் அப்றோ ஒரு ட்ரெயினே வுட்ருவீங்க ஆ
அவளுக்கு வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு நேத்து நைட்டு தா இன்னைக்கி நைட்டு தா போட்டே பாத்தே
ம் ம் விடிஞ்சடனே ஃபஸ்டு ஃபஸ்டு ஆ
எப்டி
விடிஞ்சடனே டிரெஸ்ஸ கொடுத்துருவீங்ளா என்ன
விடிஞ்சதுக்கப்பறோ ட்ரெஸ போட்டுவிட்டு ஏ பிள்ளைக்கி நல்லா ரெடி பண்ணி விட்டு ப்ரௌனி கேக் கையாலக்ஷ செஞ்சு கொடுத்து அத கட் பண்ணிட்டு ஃபோட்டோ எல்லா எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவே
போடுங்க போடுங்க
மறுபடி ஸ்டேட்டஸ்
ம் ட்ரெயின் விட்றுங்க
எப்டி
ட்ரெயின் ட்ரெயின் விற்றுங்கன வரிசயா
ம் ஆமா ஆமா ட்ரெயின் விற்றுவோ
வேறு
நாளைக்கு லீவு நாள நாள கழச்சு
சனி ஞாயிறு லீவு திரும்ப திங்ககிழம நைட்டு தா
உங்களுக்கு மட்டு லீவ் விடட்டருக்காங்க எனக்கு மட்டு லீவே விட மாட்றாங்க
அது நீங்க உங்களோ எங்க கம்பனி எப்டியா அப்போ நீங்க உங்க கம்பெனி தா நீங்க கேக்கலா ஆபீஸ்ல
எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க லீவ் விட சொல்லி
உங்கள்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நாங்க வந்து யு எஸ் யு எஸ் கவர்மெண்ட்டுக்கு தான வேல பாக்றோ ய எஸ் கவர்மென்ட் எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க
ம்
இப்ப கணக்கு படி பாத்தா யூஸ்ல வந்து இப்ப பகல் நேரோ அதனால அவ அவங்க அங்கெல்லா முழிச்சிருப்பாங்க நாங்க இங்க அவங்களுக்கு உட்க்காந்து வேல பாத்துட்டு இருக்கோ அதே மாரி இங்க நமக்கு என்ன சொல்றது தீபாவளி பொங்கல் அதுெல்லா வருது அதுகெல்லா லீவ் விட மாட்டாங்க அங்க எதாவது லீலாயிருந்தா எங்களுக்கு லீவு கெடைக்கு
ஓ அப்டியா அதனா அப்டி
ஏனா அவுங்களுக்கு தான வேல பாக்றோ அவுங்கதா நம்ப அவுங்க டைமிக்கு வேலபாக்கறப்ப அவுங்க கேலண்டர் தான நாங்க யூஸ் பண்றோ
அப்ப பெருநாள்க்கு எல்லா என்ன பண்வீங்க
அப்ப நா லீவு போட்டுப்போ அது வந்து லீவ் கொடுத்துருவாங்க யார் யார் முஸ்லிம் எங்க டீம்ல பாத்தீங்னா நானு ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேர் இருக்கோ முஸ்லீமு எங்க நாலு பேர்க்கு மட்டு லீவ் கொடுத்துருவாங்க மீதி பேர்லா ஒர்க் பண்ணணு தீபாவளிக்கு பாத்திங்னா என்ன பண்ணுவாங்னா நெறைய பேர் இருக்கிறாங்னா எல்லாருக்கு கொடுக்க மாட்டாங்க ஆ ஃபில்ட்ர் பண்ணி என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு நாலு பேர் மாத்தி கொடுப்பாங்க
இப்ப கிறிஸ்மஸ்கு நீயூயர்க்குலா பாத்திங்னா அங்கேவு லீவா அதுக்கு லீ்வு வந்துடு இங்கதடபுடல இருக்கு
ம் ம்
அதே மாதிரி அங்க வந்து என்ன என்னால ஃபங்ச ஃபங்க்ஷன் வருதோ யு எஸ்ல அந்த ஃபங்கஷன்ல எங்களுக் லீவு விட்ருவாங்க தீடீர் நடு நடுவுல இப்ப பாத்தீங்னா ஜுன் இப்போ பத்தொன்ம்பது ஒரு லீவு இருந்துச்சு
ம் ம்
திரும்ப ஜூலை மூணா தேதி ஒரு லீவ் வரு எங்களுக்கு
அப்ப சேரிங்க
அங்க லீவுனா இங்க லீவ் எங்களுக்கு இங்க இருக்குறது லீவுல்லா லீவ் கெடையாது
இது எப்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணி தா ஒர்க் ஜாயின் பண்ணிங்களா
ம் ஆமா
ம் எனக்கு அப்டி ஒரு வேல கெடைக்க மாடி க்கு வீட்ல இருந்துட்டே பாக்குறதுக்கு ஆனா உங்கள் மாதிரி இங்கிலீஷ்ல பொழந்துக்கட்ட தெரியாதே
நா அந்த அளவுக்குலா கெடையா நா ஏதோ கொஞ்சொ தா அப்டி ஒன்னு பெரிய அளவுலா கெடையா
இல்லயே பாத்தா அப்டி ஒன் தெரியிலியே
அப்டியா பாத்தோடு பாத்து பத்து வருஷ பழகுன மாரி சொல்றீங்க
ம் ஏ பாத்து பத்து வருஷ பழகுனதா தெரியுமா
இல்ல மினிமம் ஒரு ஒன் இயராது இருந்தா போனதா ஒரு தவன கனிச்சு எப்டி என்னென்னு கண்டுபிடிக்க முடியு அதுக்குள்ளே எப்டி எல்லா சொல்றீங்கன்னு கேக்குறே
அது அப்டிதான்
ரவுடிதா அது சேரி
ம் ம் நீங்களு சொல்றீங்களா
சொல்ல வெச்சிடிங்களே என்ன பண்றது ஆ
எங்கூட சேர்ந்த்துட்டீங்கள்ளே வந்துறு
வந்துரு அடோமேடிக்கா வந்துரு
ஆமா ஆமா
எப்டி எ அப்பா எ பைய எ பையனே சொல்லுவா என்னத்தா இவ்வளோ இங்கிலீஷ் பேசுற எவ்ளோத்தா நீ படிச்ச அப்டி கேப்பா ஆனா எடா லீவ் போட்ற எடா இப்டி நானு
அங்க எல்லா எப்டி அத்தான்னு சொல்லுவாங்களா
ஆமா இங்கெல்லா அத்தான் சொல்லுவாங்க ஆமா
ஓ அப்டியா இங்கெல்லா வாப்பான்னு சொல்லுவோ
நீங்க வாப்பாங்குறது பாத்தின்னா உங்க ஊர்ல அப்புறொ இந்த பக்க பாத்தீங்ன்னா ஒரு ரெண்டு மூணு ஊர் இருக்கு அங்க எல்லா வாப்பாம்பாங்க ஒரு சில ஊர்ல வந்து பாவான்னு சொல்லுவாங்க
ஆஹா
நாங்க வந்து அத்தான் ஆமா நாங்க அத்தான்னு சொல்லுவோ
ஆ செரி அத்தான்னா இந்த மாமா பைய அவங்களதான அத்தான்னு சொல்லுவாங்க
அது வந்து அத்தான் அது இது வந்து அத்தா அவ்ளதா
ஓ அத்தா ரெண்டுக்கு ஒரு எழுத்து வித்தியாசோ
ஒரெழுத்துதா அத்தான்ங்குறது அதுமே நம்ம இந்துக்கலு யூஸ் பண்ணுவாங்க பொதுவான வார்த்த இது வந்து அத்தா அவ்ளோதா
ஓ அப்டி
ம்
இங்கேயு இருக்கு இங்க நா யோசிப்பே இப்ப ஏ இங்கே ஒரு எட இங்கே எப்டி சொல்றது எடுத்து பேட்டேன்னு சொல்லுவாங்க அங்க ஃபுல்லா அப்டிதா சொல்லுவாங்க அ நாங்க எல்லாருமே வாப்பானு தா சொல்லுவோ நா அவுங்க அத்தா அப்டிதா சொல்லுவாங்க அது மாதிரி அம்மாவோட அம்மா வாப்பாவோட அம்மாவ ஏதோ என்னலோ சொல்வாங்ளே ஆ ஆமாமா அது மாதிரி அவுங்களுக்கு இன்னொரு
அப்ப எங்க ஊருக்காரவங்க அங்க நெறைய பேரு இருக்கிறாங்க போலிருக்கு
அப்ப நா நெனைப்ப அப்ப நா நெனைப்பே என்ன இது நாங்கல்லா நல்லா‌ பா நல்லாப்பா அப்டிங்கிற மாதிரி சொல்லுவோ அவங்க அதே வேற மாரி சொல்லுவாங்க ஒவ்வொரு
சொல்லுவாங்க
ஆ எல்லா கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்ளே
கரனா அததான அததான பேசி பழிகிட்டு இருக்கோ அது அம்மாவோட அம்மாவார்ந்தா ன்ன நண்ணிமா நன்னத்தானு சொல்லுவாங்க
ம் நல்லா தா இருக் அது கூட நல்லா தா இருக்கு
ம் ஆமா நண்ணியமா நன்னத்தா சொல்லுவாங்க ராதா ராதிம்மா
ம் உங்க வீட்லலா அவங்கல்லா இருக்காங்ளா
புரியல என்னது
உங்க வீட்ல அவங்கல்லா இருக்காங்களாண்ண
எங்க ராதிமா வந்து இப்போ தா போன வருஷ தா மௌத்தானாங்க போன பிப்ரவரியில எங்க நன்னத்த நனிமா வந்து அவுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ராத வந்து நா பொறக்கத்துக்கு முன்னாடியே மௌத்தாய்டாரு
ஓ அப்
ஆமா அவர் அப்யே மௌதாய்டாரு எங்க ராதிமா வந்து என்ன சொல்றது அ எனக்கு தெரிஞ்சு ஆ என்ன சொல்றது யாருக்குமா கெடைச்சிருமோ அதுமேர் தெரியில நா பொறந்திலேந்து இந்த வயசு வரைக்கு என கூட இர்தாங்க எங்க ராதிமா
ம் நல்லா இருக்கு அவுங்கள் அவங்கல்லா கூட இருக்கிறது நல்லார்க்கு
ஆமா கண்டிப்பா
எங்க நல்லமலா கரெக்டா நா டென்த்து ஆமாம் டென்த்து படிக் கம்போது மௌத்தா போயிட்டாங்க எனக்குலா அவ்ளோ கஷ்டமா இருந்து சி எனக்கு எப்டி சொல்றது எம்மாவோட அம்மாவ விட வாப்பாவோ டம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு எங்களெலா நல்லா வளத்தாங்க எங்க அம்மாலா என்னய அடிக்கி அடிக்கவே விட மாட் டாங்க அடிச்சா சண்ட போடுவாங்க நீயே ஏ அடிக்கிற புள்ளைய நா லா ஸ்கூல் நறைய கட் டடிப்ப தெரியுமா எனகு காய்ச்ச அடிக்குது தல வலிக்குது அப்டின் சொல்லிட்டு கட்டடி பே எங்கம்மா என்ன திட்டுவிட்டு ஞாபக இருக்கு செம திட்டு திட்டி விடியெல்லா விடுவப்பீங்க அ வாப்பாவோட அம்மாதா சண்ட போடு பள்ளிக்கொடத்துக்கு ஒரு நாள் போகலன்னா ஒண்ணு ஆகாது பிள்ளைய போட்டு பாடா படுத்துற ஒரு வாட்டி நிஜமாவே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு குளிர் காய்ச்சல் நா எப்பயு கட்டடிக்கிறதுக் தா அந்த மாரி சொல்லுவே அப்டின் நெனச்சட்டு அம்மா என்ன பண்ணிச்சுனா என்ன ஸ்கூலுக்கு நீ போயே ஆவுணு கட்ட லீவ் போடக்க கூடாது போ இல்லமா என்னால முடியிலமா எனக்கு காச்ச அடிக்குதுமா அதல்லா இல்ல நீ நடிக்கிற அப்டின்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லுது அப்ப இங்க நலமாதா சண்ட போட்டாங்க புள்ள இந்த குளிரு குளிரிட்டு இருக்கு ஒனக்கு என்னா அப்டி அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்புற என்னய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கதா காட்டிட்டு வந்தாங்க ஆனா படிக்கிற விசியத்தில எங்க அம்மா அவ்ளோ கரெக்ட்டா இருக்கும் நாங்க நாதா படிக்கில நீங்களா படிக்கணு அப்டின் சொல்லிட்டு வாப்பாட்ட கூட தப்பிச்சிரலா எங்கம்மாட்ட தப்பிக்கவே முடியாது
ம்
காலையில பாத்தீங்கன்னா சீக்கிரமா எழுப்பி விட்டுரு படிக்கிறதுக்கு நாலு மணிக்குலா
ம் ம்
அது தூங்குமோ தூங்காத எக்ஸாம்னா பாத்தீங்கன்னா பன்னண்டு பன்னண்டர வரையு உக்காந்து படிப்ப அப்புறம் கொஞ்ச நேரந்தா தூங்கும் திரும்பி எழுப்பி உட்ரும் மூணு மணி நாலு மணிக் குலா எழுப்பி விட்டுட்டு டீயெல்லா போட்டு தந்து படி படி படின்ட்டு
ம் ம்
இப்ப எல்லாரலலா இப்ப எனக்கு எவ்ளோ ஃப்ரீடம் குடுத்துருக்கு
ம் அப்ப புரியில இப்ப புரியுது ஆ
எப்டி
அப்ப புரியில கஷ்டமா இருன்ச்சி இப்ப புரிய வக்கிறீங்க கரட்டா
ம் ஆமா ஆமா
அந்த வயசுக்கு தெரியாது இந்த வயசுலதா தெரியு
கண்டிப்பா இப்பதா புரியும் இப்பதா தெரியும் செரி அப்புறம்
அப்புறம் நீங்கதா
எதோ சவுண்டு வருது கம்ப்யூட்டர் சவுண்டா
ம் மெசேஜ் வந்துச்சி ஒருத்தன் கேக்குதா உங்களுக்கு
ஆமா கேக்குது நல்லாவே கேக்குது
பரவால்ல அது மெசேஜ் வந்து சவுண்டு வரும்
ஆஹ ஓகே இப்ப நைட்டு் தூங்கிட்டு நம்ம நாளைக்கு மத்தியானம்
நாளைக்கு மதியந்தா உஷார்தா
அதுக்கப்புற சார் ஃப்ரீ நாளைக்கு நைட்டு ஃப்ரீ தான அப்புறோ தூங்கிருவிங்க இல்ல
நா தூங்க மாட்ட நாதா சொல்றனே தூக்கம் வராது அப்டியே பழகிருச்சி இல்ல பாடி என்ன சொல்து ஆட்டோமேட்டிக்க அந்த டைமுக்கு செட்டாயிருச்சி அதனால தூக்கந்தா வரவே வராது
ஆஹ
என் ரீல்ஸு எதனா நோண்டிட்டு இருப்ப வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்ப பேஸ்புக் நோண்டுவ யூடியூப் நோண்டுவ இப்ப சுத்தி சுத்தி இதுலே சுத்திட்டு இருப்ப விடிஞ்சிரு ஏ ஐடியா என் பேரு தா கண்டுபிடிங்க பாக்கலா
உங்க பேரா
ம்
இந்த இதுல வருது இல்ல அதே பேருதானா
அதே பேரு தா என் பின்னாடி வந்து இன்ஷியல் இருக்கும் இன்ஷியல் வராது ஆனா இன்ஸ்ட்டா போட்டு ஆ பவர்னு போடனும்
பவரு ஆ
ம்
இன்ஸ்டாகிராம் நா யூஸ் பண்ணல யூஸ் பண்ற அப்டி ஓப்பன் பண்ணி வச்சிருக் எந்து டேப்லட் இருக்க இருகுல்ல பைய விளாடுவா அதுல இது ஓப்பன் பண்ணி வச்சே எப்யாது அப்ப அப்ப பாத்துபே எப்பயு பக்க மாட்ட
கண்டுபுடிச்சிங்களா ஐடி பாத்திடிங்களா
இல்லயே கைல இல்லயே டேப்லட்டு
சேரி சேரி சேரி
பாக்கறே
சரி ச ம் போட்டு தா இருப்ப டெய்லி எதோ ஒண்ணு போட்டுட்டு தா இருப்ப
ஸ்டோரிலா போடுவிங்களா
ம் ஸ்டோரியு போடுவனே
அது சரி எப்டி தமிழ்லயா இங்கிலீஷ்லயா
ரெண்டு தமிழ் இங்கிலீஷ் கலந்திருக்கு இல்லய இங்கிலீஷ் எப்பயோ ஒருடைம் போடுவ நீங்க என்னோட ப்ரொஃபைல் போனீங்னாவே தெரியு பாத்தாவே தெரியு ஏன்னா நா வீ வீடியோ இருக்குன்னு பாத்தா ரீல்ஸ் எல்லா பாத்தா உங்களுக்கு தெரிய நா போட்டுருக்கேன்
ரெண்டு கலந்த கலவை நீ ரீல்ஸ் பண்ணி போட மாட்டிங்களா
நால அப்டி போட்றதுல்ல எனக் அது புடிகாது அதா என்ன சொல்றது நம்ப எதா கருத்து மாரி இருக்கு இல்ல எதா கலைக்கிற மாரி இருக்கு இல்ல காமடி போட்றது அந்த மாரி யாருமே டிஃப்ரெண்டா போடாது போட்ருப்ப
ஓகே ஓகே அப்ப பாத்தரனு கண்டிப்பா செரி நா கூப்பட்றே நீங்க கரெக்டா எனக் ஒரு நிமிஷத்ல பண்ணுங்க இல்லனா ஒடனே கூட பண்ணுங்க
சேரி பண்ற பண்ற
ஓகே பாய்